ஆஹ்
டியா
சாப்டே ராஜா நீ சாப்ட்டியா
சாப்பிட இப்பதான்டா போயிட்டு வந்தே வீட்டுல அப்பா அம்மா இல்லல்ல அதா சமைக்கல அதா போய் அந்த ஹோட்டல் இருக்குல்ல பத் பத்துருவாக்கட அங்க போயிட்டு தக்காளி சாதமு அப்டியே
செரி அது டெய்லி சாப்பிடுறியே எப்டி அது ஹோட்டல்ல அது எப்டி பத்து ரூவாய்க்கு எப்டி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது எப்டி அது கவர்மெண்ட் டா இல்ல எப்டி லீகலா இல்லீகலா
அவங்க நல்லவ அ ட்ரஸ்டுனு தெரில அது வசதியான ஆளு போல
செரி அதா அங்க ஒருத்தர் படம் மாட்டிருந்தது அவரு யா ஒரு
அதா அது அத அது அத ப நா வந்து வீட்டுக்கு போய்ட்டேண்ணே நா பாத்து முடிவு பண்ணது அந்த எறந்துட்டாருப் போல அது அந்த பசங்க பார்
ஓ ரைட் ரைட் ரைட் அவங் அப்பா நினைவா வச்சு பண்ணோ அப்டின்னு துனால அப்டியே பண்றாங்க டெய்லிக்கு ஆள் வச்சு அதாவது ஃப்ரீயா பண்ணக்கூடாது அப்டியே அதுக்கு ஒரு பத்
அஹ் அதனால பத்து ரூபா போட்டு இன்ன ஒண்ணு அந்த பத்து ரூபா ஆனாலு அவங்க வந்து அவங்க அங்க ஆடம்பர செலவு கூட பண்ண முடியது ஏன்னா அது மேல
புரியு தெரியு தெரியு தெரியு தெரியு தெரியு ஏனா எவ்வளோ செலவாகுன்ட்டு தெரியுமே இதெல்லா இல்ல அவங்க வந்து அது அந்த காய்கறி எல்லாமே அவங் வெளைய வச்சு பண்றாங்க தெரியுதா
இல்ல ஆமா அந்த தோட்டோ அந்த அந்த தோட்டல்லா வச்சிருக்காங்க அவங்க ஒருஒரு ரெண்டு ரெண்ட்ர ஏக்கருக்கு மேல இருக்குன்னு நெனைக்கிறே ஆஹ் தோட்டம் வச்சு அவங்களே வந்து வெலைய வச்சு அதா
கட்டி அங்க அந்த அந்த பில்டிங்கே இப்ப கட்ணுனா அஞ்சு ல மல வந்துனும அஞ்சலச்சம் அதுக மேல வந்த அவ்ளே செலவு பண்ணி கட்டி அங்க அதுல ஏழு எட்டால் வேல செய்து
அதுதா அவ்ங்கலா ச சாப்பாடு எல்லாமே ஆஹ் ஆமா சாப்பாடு மூண் வேள அவுங்க அங்யே சாப்பிட்டக்கணு வேலய பாத் துகணு அவுங்ளுக்கு மாச மாச அவுங்களுக்கு வந்து சம்பள போய்டு ஆ காய்கற் இதலா அவ்ங்ளோ பண்றாங்க அரிசி வந்து எடுத்து போட்டுருவாங்க வர்ஷத்துக்கு தேவயானத ஒரு வர்ஷத்துக்கு ஓட்டுவாங்க அப்புறோ அப்டியே வந்து ஆஹ் ஆஹ்
கைக்கா போட்டு தா பண்றாங்கனா
உம் உஹ் நல்லது பண்றாங்க அவ்ளதுதா இது வந்து இதுக்கு பட்டவ சாப்புலல்ல நம்ப இல்லாத பட்டவ தான போய் சாப் புடுறோ இது என்ன என்னா ருக்கு இல்லாதவங்க வந்து போய் பயன்படுறாங்கள அதனால அது ரொம்ப நல்ல தா அது
அதான சொல்ற
தெரியி லது இன்னு நறய பேருக்கு தெரிய வக்கணு என்ன தொழிலாளிங்க கூலி தொழிலாளிங்க அது நல்லா ருக்குப்பா ஒடம்பு ஒடம்புக்கு நல்லா வந்து ஹெல்த்தியா தா ருக்கு அ து அத பத்தி ஆஹ் நல்லா ருக்கு நா ஆஹ் அதா அதா சொல்றே அது அ கொஞ்சோ ரெகுலரா பழக்க படிச்திக்கலா பாக்றே அத டெய்லிகு ஒரு நூர்ருவா வச்சிங் கணக்கு
நீ கடைல ருக்கண் வைய கடைல ருந்து அப்டியே அங்க சாப்பிடட்டு வரலா மத்த சாப்பாடு சப்போஸ் வீட்டுக்கு வ போதுதா அனா காலைலதா காலைல நீ து எட்ரைலந்து ஒம்போது முப்பது குள்ள போயிடுணு இந்த ஒரு மண் நேரத்ல ஒம்போது எடர ஒம்போது குள்ள போய்டு ஓகேவா இந்த டைம் போனா சாப்புடவு ஒம்போது முப்பது மேல போனா அப்ப கம்மியாயிடு
ஆஹ் ஆஹ் புரிது
போணுண்ண ஒம்போதே முக்காஆயிடுச்சிண்ணே ஒம்போதேமுக்கா ஆயிடுச்சி ஆனா என்னாச்சினா செலது இட்லிக்கி நேத்தி தோச மட்டு நா சுட்டு குடுத்த கடைல மாவு வாங்கி
சேர் சேவ் காலேல வாய்யா
ஆமாடா வந்தவுங்ள்ள பசியோட அனுப்பக் கூடாதுனு பா யா வந்தன கடைய வெச்சுகட கூடதுன்னு போயி கடில ந நா போய் நின்னப்பதா மாவு பாயட் எடுத்துட்டு போனப் பார் போயிட் ட்டு நால் தோச கால்ல சாப்ட்டோல்ல் அந்த கல்லு தோச அப்டி சின்னதா அந்த இதுல நாலு தோச போட் ப்டே தம்பியு சாப்ட்டு வந்தோன இது காலையில மதியோ பாத்தோன்வய்யே நீ வந்து ஒம்போது மணிக்கு மேல இப்ப ஒன் மூணுலேந்து ஒன்னே முக்காக்குல்ல பொய்ட்டே
சேர் சேரி
ஒன்னுலேந்து ஒன்ற வெச்சிக்க ஆஹ் இந்த டைமுல்ல போயிட்டு மதிய புல்ல இந்த சாப்பாடுதா தக்காளி சாதோ தயிர் சாதோ புதினா அ லெமனு புளி சாதோ சாம்பார் சாதோ இது போல வெரட்டி ரைஸ்தா போட்றாங்க ஓக்கேவா
செரி செரி ஓக்கே ஓக்கே ஓகே அ அதா நல்லா வ வயிறுக்கு ந நல்லா நரமாருக்கு அ அ அல்லா நல்லாருக்கு நல்லா பண்றாங்க ஒன்னு அத பத்தி இதுல்ல இது இங்க நம்ப அந்த பாய்ஸு ஹை செகன்ட்ரிஸ் கூல்ருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு து வள்ளலார் கோயிலு ஒண்ணு இருக்கு தெரியுமா
தெரியுமாவா நா லைபெரிக் போனா அங்க ஆமானெ அனே நா நூலகோ போய் படிச்சுட்ருந்தேல
நா நெறை
அனே சொல் ஐயோ நா வீட்டுக் படுத்துட்டு நூலல்ல ஒக்காருவே
புரியலா
நா படிக்க போயிட் இதுக் நல்லா லைஃப் இருக் பேயிட்ருக்கல்ல மதியோ அங்கதா சாப்டுவே டெய்லியு
அப்புடியா
ஆமா பன்னெண்ட்ரை பன்னெண்ர பன்னெண்டே முக்காலுக்கு பன்னெண்டர்லேந்து போட சாப் சொல்லுவாங்க
ஆஹ்
போயிட்டு நாடு அது உள்ள ஒரு ஆலு. தி பாத்துக்கலா அதனால சாப்புடுவோ.
ஆ.
முன்ன தெல்லா இந்த மாரி தா இருக்கு சாப்பாடு கேள்வி பட்டுருக். அது நல்லா சாப். ப்பாடு சாம்பார். டி போடுவால.
ம் ஆ.
மாச பூசோன் வந்துருச்சுன்னா வட பாயாசோ.
ஆமா மாச எல்லா போயிட்டு வரணு ராஜா. பாத்துட்டு அந்த. சாப்டுட்டு வரணுங்க.
எங்க வந்து நம்ம ஒடனே . சொல்றியா ஆமானா ஏனா மா எங்கெங்கேயோ இருந்தோ வந்துரு. மாசம்.
ஆ அதா எங்கெங்கேயோ இருந்து வந்துருக்காங்க நம்ப தா. போ மாட்டங்கிறா எங்க பத்தாலு நீங்க ட்ரிப் போறீங்க ப்ரோக்ராம் போறீங்களா அங்க ரெண்டு நாள் மூண் நாள் போடுங்களேன்டா. அப்டி போயிட்டு வடலூர்ல போயிட்டு ஒரு நாள் நம்ம போய் பண்ணிட்டு வருவோ ஆ நம்ம போய் ஆஸ். சாப்பாடு போட்டு சாப்ட்டு. டு வருவே இரு நா நா மேரேஜ் பண்டனா கண்டிப்பா அந்த மாரி. செய்வ ராஜா அவரு ஒரு மாச பூசப்போ ஒரு மூணு மாசோ பூசப்ப செய் செஞ்சு குடுவ. ம் அதாவது இருக். இருக்கப் பட்டவங்க தா செய்யனுனு இல்ல இல்லாத பட்டவங்களும் வந்து கொஞ்சோ கஷ்டப்பட்டு சேத்து வச்சு.
அது ஒன்னு பிரச்சன இல்லன நம்ம நம்ம நாட்டுதா சாப்புடுன்னு ஆசப்பட்டா நம்ம போய் செய்ய வேண்டியதா அதா அதா செய்யணு செய்யணு.
என்ன சொல்ல வர நம்ம சாப்பற மாரியே அப்புறோ மத்தவங்களு நம்ம நம்ப பசி. மதியான டைம்ல அவங். க பண்ணிருப்பாங்க அவங்கள வந்து அது சாப்புனு அப்படின் நம்ம நெனச்சன் வச்சுக்கயே. இன்னு இன்க்ரீஸ்தான ஆவு. தமிழ்நாட்டுல இது ஒரு இது ஒரு நல்ல பழக்கோ பரவால்ல இந்த. இந்த இது கோவில் விஷியோ. த்துல.
ஓஹோ.
அந்த விஷ்யத்துல சாப்பாடு போறத நம் அடிச்சுக்க முடியாது அதா இதெல்லா ஒரு சில எடத்துல்லா கெடைக்கே கெடைக்காது தெரியுமா நால்லா ப ச்ச தண்ணிக்லா அலஞ்சிருக்கே தெரியுமா நானு
நா சென்னைல வேலிலருந்தப்ப சாப்பாட்டு ப ஏன்ச்சு வெளில போனா பசிக்குன்னு சாப்புடாம பட்னியா படுத்தே கெடப்போ பசங்க அது போல்ல பண்ட்ருக்கே சாப்பாட்டுக்லா கஷ்டப்பட் அதானே
அதா நம்ம ஊர் மார்லா எங்கெமே இல்ல ராஜா நம்ம நம்ம நம்ம வந்து இந்த அளவுக்கு இப்டி இருக்குமா நம்பளா நம்பளுக்கு சாப்பாட்டுக்கு எந்த ஒரு பஞ்சமு கெடயாது ஆனா நம்ப வெளிலனு போயிட்டொனு வச்சுக்கே த தஞ்ச புடி உங்கள வந்து தாண்டவோ ஆடுது பரு அந்த பஞ்சம் மட்டு இருக்க கூடாது ஆமா அங்க பத்து ரூபாந்தா நம்ம வயிர் நெறைய சாப்புட்றோ பாத்தியா இந்த இந்த இதெல்லா எங்க கெடைக்கூ எங்கை கெடைக்குமா கெடைக்காது தானே இந்த காலத்துலயு இத வந்து நம்ப வந்து கொண்டாட வண்டிய ஒரு விஷ்யந்தான இது அதில்லாம தமிழ்நாட்ல வந்து கவுர்மெண்ட் ஸ்கூல்ல ரெண்டு வேலையு மூணு வேலையு சாப்பாடு போட சொல்ட்டாங்க வேற அது வெ வ வித் முட்டையோட ஒரு நாளுக்கு ஒரு முட்டையோட அது இது விட என்ன வேணு ஆ ஆ இதனால பசங்க வந்து நல்லபடியா எல் தியா தா இருக்கூ ஆனா இதெல்லா வந்து அவுங்க தக்க வெச்சு பண்ணிக மாட்டின்றானுங்க ரொம்ப அட்டூழியம் பண்ணிக்கிட்டு ரொம்ப வந்து கெட்டு போயிட்டு வாத்தியாரே இப்டி பேசிட்டு ரொம்ப மோசமாருந்துட்ருக் கவர்மெண்ட் ஸ்கூலல்லா
அ என்னன்னா அது என்னன்னா ப நம்ம நம்மள் நம்ம கூடருந்தவுங்க நம்மளுக்கடுத்து உள்ளவுங்க ரொம்ப பேர் வித்தியாசமாருக்கானுங்க ப்ப அவுங்ளுக் வாழ்க்கனா என்னன் தெரிய மாட்டே நம்ம நம்மளா வீட்டு கஷ்டொ எவ்ளோ தெருஞ்சு நம்ம படிப்பு ஏறலனாலு நம்ம படிப்ப படிச்சா படிப்போ
ஆ அததா வீட்ல இருக்குறவுங்க வந்து செல்லங்குடுத்து அந்த மாரி கெடுத்து வக்கிறத்தா நம்ப ஃபுள்ள நம்ப செய்யாத நம்ம புள்ள செய்யணுன் நெனக்கிறாங்கல்ல அதுவே
அது இன்னு ஃபோனு மேல தப்பு சொல்ல கூடாது அதா ஃபோன பத்தி நெறய க ரொம்ப தப்பா இருக்கானுங்க தப்பான முடிவு எடுத்துட்ருக்கானுங்க எங்க என்ன பண்ண அழுதிட்ருக்கானுக அதனால. படுது
ம்.
என்ன என்ன பத்தத்துல சுபாஷ் கண்டிட்டு இருக்காங்க .
புரியல.
சுபாஷ். சுபாஷ் ஏதோ ஹலோ ஹலின் சொல்லு என்ன ஆச்சு.
அலோவா.
அஹ யாருகூட பேசிட்டு இருக்கா ஓகே ஓகே ஓகே. சேரினா வீட்டுல என்ன என்னண்ண சமையலு.
வீட்லயா வீட்ல வந் து என்னன்னு தெரியல போய் பாத்தாதா தெரியூ
சேரினா சேரி நைட்டி எதாச்சு இருந்தா.
ஆஹ் நைட்டுக்கு கன்ஃபார்ம்டு உண்டு இன்ன என்ன சப்பாத்தி
முட்டை கொழம்பு வச்சு பாருண்ண.
இப்பதான் எனக்கு இருக்கு அதான் நீ மிஸ் பண்ணிட்ட.
ஆஹ செய்ய சொல்லுண்ண கருவாட்டு குழம்பு. போட்டு பண்ண சொல்லுண்ண
திரும்பவு பண்ணிக்கலா ராஜா அ அது ஒண்ணூ. பெரிய விஷயம். மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலும் இருக்கு நம்மள்ட்ட நம்மளோட பச்ச மாங்கா போட்டு நல்லா வெறியா பண்ணிக்கலாம். இது போட்டோனா நல்லா புளிப்புக்கும் அதுக்கும் நல்லா வந்து புளிக்கொழம்போட தாண்டி ஒரு அதுவூ ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா சுண்ட வெச்சு சாப்பிட்டம்னா சும்மா வேற ளெவல்ல இருக்கூ.
ஆமாம்மா நெத்திலி மீன். நெத்திலி கருவாட்டு குழம்பு ஆனா ஆமனா நெத்திலி நெத்திலி மீன் குழம்புன்னு ஒருத்தர் நெத்திலி மீன் வித்துட்டுருக்கானுக மீன் ஆமா நெத்திலி மீனுனே சொல்லி ஒண்ணு விக்க வர்றாங்க.
அதா அதா குட்டிதா அது ஆமா ஆமா குட்டி குட்டி மீன் எல்லா இருக்கூ அதே நெத்திலி இரு இதாகூ இதுக்குனே தனியா ஒரு இது வெச். வெச்சு வளத்துட்டு இருக்கானுங்க. தெரியுமா அது தெரியுமா நெத்திலிக்காகவே. இந்த அந்த இந்த ஆத்தோரோ இந்த ஆத்தோரோ இது. போடுறாங்க தெரியுமா வலை போடுவாங்கல்ல மூங்கில் நட்டு ஆஹ பண்ண போடுவாங்கல்ல பண்ண போடுறவங்க அவுங்க அதுலயே வந்து வல கட்டி விட்டு வலவுள்ள அந்த நெத். நெத்திலி மீன ஒரு பத்துக்கு வாங்கி போட்டு விடுவாங்க. அது நல்லா அந்த மீனுக்கு ஃபுல்லா வெறு நெத்திலேயே அந் ந்த வலைக்கி சைஸ் உள்ள எல்லா வந்து மாட்டி இது பண்ணிட் ருக்கு அது என்ன போயிருக்ககனா உட்னே அத வந்து புடிச்சு அப்படியே சமையல் பண்றவானுங்க வி்த்றுவானுங்க
செர்ண்ண இத ப்பா பண்ணவா இதோ பண்றே நானூ ஒரு வேலருக்கு ஆ
ஆ சரி